ஹலோ ஆ சொல்லுங்க கேக்குதா ஆ எனக்கு கேக்குதுங்க உங்களுக்கு
ஆ எனக்கு கேக்குது சாப்டிங்ளா
என்ன ஆ சாப்ட்டாச்சுங்க நீங்க
ம் சாப்டே
என்ன சாப்ட்டீங்க
ரசம் சாப்பாடு தா
தொட்டுக்க
எதுவுமே இல்லங்க
சேரிங்க சேரிங்க
நீங்க
சமைக்கலையா தொட்டுக்க
சமைச்சாங்க ஆனா நா சாப்டல என்னால முடியலன்னு சொல்லி
அப்டியாங்க செரிங்க
நீங்க சாப் என்ன சாப்ட்டீங்க
நா வந்து கோழி ரைஸ்
கோழி ரைட்சா
ஆமா கோழி ரைஸ் சிக்கன் ரைஸ்ங்க சிக்கன் ரைஸ்
செரிங்க செரிங்க
செரிங்க
என்ன பண்றீங்க
நான் வந்து இப்பதா காலேஜ் முடிச்ச முடிச்சு வீட்ல இருக்க நீங்க
இல்லங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சொன்னு
இப்பவா இப்போ சும்மா கால் மேல கால் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க கட்டில்ல
சரிங்க சரிங்க
நீங்க
நா உக்காந்துட் இருக்க
அப்டியாங்க செ ரிங்க செ ரிங்க அப்ற
நாளைக்கு எங்கயாச்சு போவீங்களாஸ்
ம் நாளைக்கு எதுமே இல்லங்க பிளான் இப்போதைக்கு எனக்கு எல்லாடேயு ஒண்ணுதாங்க இருக்கு சண்டே என்னா மண்டே என்னா
இல்ல உங்க வீட்ல எங்கயாச்சு கூப்ட்டு போக மாட்டாங்களா
இல்லங்க அப்படிலா இல்லங்க
சேரி சேரி
சரிங்க இப்போ நா ஒன்னு சொல்லுவே ஓகேவா ஒரு வேர்டு அது என்னன்னு நீங்க சொல்லணு சரியா
தெரிஞ்சா சொல்றேங்க சொல்லுங்க
உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே கேள்விப்பட்டதுதா நா கேப்பே ஓகேவா மூன் ரோஜா மூன் ரோஜா அப்படின்னா என்ன அது சொல்லுங்க அப்படின்னா என்னாது சொல்லுங்க மூன் ரோஜா
போங்க
மூன் ரோஜாக்கள் பூ இல்லங்க இப்ப எப்டின்னா நா சொல்லுவ அது என்னான்னு நீங்க கண்டுபிடிக்கணு நல்லா
மூன் மூனு ரோஜா சொல்றங்க மூன் ரோஜா வா
மூன் ரோஜாக்
பூ தாங்க மூன்
அது பூதாங்க அது என்னான்னு நீங்க கண்டுபிடிங்க அது எல்லாரு டெய்லி யூஸ் பண்ணுவாங்க செரியா டெய்லி யூஸ் பண்ணுவாங்க எல்லாரு வீட்லயு காலைல எரின்ச்சாலே அதா யூஸ் பண்ணுவாங்க மூன் ரோஜாக்கள் கண்டுபுடிங்க நல்லா யோசிச்சு பாருங்க
சோப்பா
இல்ல
ப்ரஷ்ஷு
இல்லங்க ஒரு ரெண்டு தெங்களுக்கு வந்து அது அதனால தலைவ தலைவந்தி வந்தா இது யூஸ் பண்ணுவாங்க என்ன சொல்லுங்க ரொம்ப ஃபேமன்ஸ்க் தலைவலி வந்தா அத யூஸ் பண்ணுவாங்க மூன் ரோஜாக்கள் உங்களுக்கு நல்லா தெரியு எனக்கு தெரியு ஆனா நீங்க சொல்ல மாட்றீங்க
மூன் ரோஜானா என்னங்க தைலமா
அட போங்க உங்களுக்கு மூளயே இல்ல த்ரீ ரோசஸ் ங்க த்ரீரோசஸ் உங்களுக்கு தெரியாதா டீத்தூளு
அய்யோ மூன் ரோஜ அக்க மூ ரோஜாக்கள் எல்லாருமே குடிபாங்க சொல்லுங்கண்ணா
து ச் நான் என்ன சொன்னேன நான் உனக்கு ஒன்னு சொல்லுவே நீங்க அது கண்டுபிடிச்சு சொல்லணுனு சொல்லிட்டே நான் எவ்வளவு யோசிச்சு சொன்னே த்ரீ ரோசஸ் சேரி சேரி அப்டி சேரி ஓகே நீங்க அப்டி ஏதாவது சொல்லுங்க எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க
ஆ நா சொல்றதுதா
நியோசுங்க யோசிங்க அந்த மாரி ஏதாது சொல்லுங்க
நீங்க ஃபர்ஸ்ட்டே
இல்லைங்க னது சத்யமா இல்ல நா இப்பதா ச் பாட்டுலா நா சொன்னது உங்களுக்கு ஞாப்க வந் சேதோ ஒன்னு நீங்களு அப் இருக்கு பாருங்க ஏதாது இருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க
ம் ம் இருங்க சொல்ற
எனிக்கு இன்னொரு கூட எனக்கு அ அ எனக்கு வந்துச்சு மைண்ல ஆ உங்களுக்கு ஓகேனா நா சொல்றே
நீங்களே சொல்லுங்க
ஏழு மேல
உ
ஏழு மேல
ஏழு மல
ஏழ் மேல மேல
சிரிப்பா வருது எனக்கு ஏழு மேலாயா கீழ இல்லையா
இல்ல கீழே இல்ல மேலதா சொல்லுங்க ஏழு மேல நல்லா இருக்கு ஆனா அது வெயில் காலத்துல எல்லா ஏழு மேல
எல்நீரா
இல்லங்கா நல்லா யோச்சிங்க நல்லா யோசிங்க இங்க எப்போமே இருக்கு
சன்ரைஸ்ஸா
எல்லா கடைலியு இருக்கு
டீ
இல்லைங்க எல்லா கடையிலு விக்குனு சொல்றே வெயில் காலதுல யாராவது டீ குடிப்பாங்களாங்க அப்பா கொலித்தி அடிக்கு நல்லா யோசிங்க யோசிங்க ஏலு
ஜூஸ் ஜூஸ் ஜூசூ
ஜூஸ்ஸு ஓகே அது என்னது சொல்லுங்க ஏலு மேல
செவன் அப் பா
ஆ என்னங்க நீங்க இவ்ளோ பேக்கா இருக்கீங்க
சொன்னேனா இல்லையா
அப்போ கூட நீங்க இவ்ளோ இது பண்ண நல்லா க்ளூ குடுக்குறோ உங்ளுக்கு அப்ப கூட நீங்க யோசிச்சு சொல்றீங்க சேரி நீங்க சொல்லுங்க நா கண்டுபுடிக்கிறே என் மைண்ல இன்னொரு க்ளூ வந்துச்சு ஆனா இப்போ உங்க டேம் தான் நீங்க தா சொல்லணு சொல்லுங்க
வேற என்ன சொல்ல
தட்ட தட்ட தட அ
தல சரியா தல
ஆ தல சொல்லுங்க
தல
ஆ ஹெட் அண்ட் ஷோல்டரா ஹெட் அண் ஷோல்டராங்க ஹெட்டன் ஷோல்டராங்க
பல சரக்கு எக்ஸெல்
என்னங்க சொல்றீங்க தலனா ஓகே மண்
சரப்பு சர்கப்பு ஓகேவா எக்ஸல்
சர்ஃப் எக்ஸெல்லா
ஆமா
ஐயோ இங்க நா இன்னொரு நீங்க அது சொல்றீங்கன நா வேற யோசிக்கிற நீங்க ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பூ சொல்றீங்க நென்ச்சு நா ஹெட் ஹெட் அண்ட் ஷோல்டரானு கேக்குற தலையா ஷோல்டரானு செரி நா அவன்ன சொல்ட்டம் பாருங்க அது நீங்க தா கண்டுபிடிக்ணு க்லூவே குடுக்க மாட்ட சரியா
சேரி
ஒம்போது நச்சத்திரம் ஓக்கேவா ஃபேமஸ் ஆனது ஒன்னு தமிழ்நாட்ல தா இருக்கு ஒம்பது நட்சத்திரம்
சண்ரை ஆ இதுது ஆ
அது திங்ஸ் இல்ல அது திங்ஸே இல்ல ஓகேவா அது ஒரு ஹியூமன்ங்க ந நா கர நா உங்கள்க்கு நெறைய க்லு குடுக்கறல நா ரெண்டு மூண் சொல்ற அது திங்ஸ் இல்ல திங்ஸ் இல்ல பொருட்கள் இல்ல அது ஓகேவா அது வரும் அது ஒரு மனுஷ மனுஷ சொல்ற மனுஷ எப்டிங்க ரம்ப ஆகு வானவில்லா மனுஷ
ஒம்போது
ஏ ஓம்போது நட்சத்திரம் ஃபேமஸ் ஆனது ஒன் தமிழ்நாட்ல ஆமாங்க ஆமாங்க ஐயோ இப்பதா ஒரு மூள இருக்குன்னு ப்ரூஃப் பண்றீங்க
ம் ம்
ம் சரி இன்னொன்னு சொல்றம்
சேரி சேரி ஐயோ
ஆ எப்டி சொல்றது
வாய்ல தா
சூரியன் மேல வர்ரது ஓகேவா அதா சொல்லுங்க சூரியன் மேல வருது சூரியன் தெரியுன்ல சூரியன் சூரியன் தெரியுன்ல சன்
ஆ
மேல வரது
சன்னு மேல வருதா
ஆமா
சன்னு மேல வருது
ஆமா ஆமா ஆமா ஈஸிங்க அது அது நீங்க நா நம்மலா இங்கிலிஷ்லே யோசிச்சோ இல்லங்க சன் மேல வருது ஐயோ நா வேற சூரியன் மேல வருது நல்லா யோசிங்க சொல்லுங்க சொல்லுங்க
இது ம் யா இருங்க இருங்க வந்துச்சு
வந்துச்சா சொல்லுங்க வந்துச்சுனா சொல்லுங்க சொல்லுங்க ஆ சரிங்க உங்க பேர் தெர்லேனா அது சும்மாயே என்னானு பொருட்கள் மட்டும் சொல்லிடுங்க பேர் தெரிலேனா பொருளோ சொல்லலாம்
என்னான் பேர் தெர்லங்க போற
எதாயாவ் திங்ஸு தானே இருக்கு ந அத நா சொல்லி ருப்போ திங்ஸு ஓகேவா பொருட்கள்ளு சொல்றது ஓகேவா நீங்க சொல்லுங்க சூரியன் மேல வருது
அது தீ எல
தீ எல இல்லங்க அது கொஞ்சமாச்சி கரெட்டா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ம் ம் ம் சூரியன் மேல வருது சூரியன் மேல வருது மேல வருது சன்ரைஸுங்க
சே
காஃபி தூளுங்க சன்ரைஸ்
இங்க இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அதுக்குதான் நா கேக் டே காஃபி தூளான் சொல்லி டீ தூளா சொல்லி டீ தூள் வாங் கே
டீ தூள் வேற காஃபி தூள் வேறங்க நீங்க காஃபி அதுதான சொன்ன ஆ அது வேற இது வேற எப்பவுமே காஃபி வந்து வேறங்க டீ வந்து வேறங்க ஓக்வா உங்க இப்போ நீங்க ஏதாது சொல்லுங்க நீங்க எதுமே சொல்ல மாட்
சேரி நா சொல்ற இருங்க அஞ்சி நட்சத்திரம்
ஃபை ஸ்டார் ஹி ஹி ஹி நாங் நீங்க மொக்கயா சொல்றீங்க போங்க
நா சொன்னன்னா இல்லயா இருங்க
சரி பால் பார்
அ அ மில்கி பார்
ஐயையோ செரி செரிங்க ஓகேங்க ஓகேங்க புத்தகம் பால்
இருயா சொல்றாங்க
சரி சொல்லுங்க சீக்கிர சொல்லுங்க டைம் ஆக போகுது டைம் ம சரி சொல்லுங்க சொல்லுங்க
என்னானு சரி நீங்களே சொல்லுங்க
புத்தகம் பால் இல்ல இல்ல நா சொல் புத்தகம் பால்ங்க புத்தகம் பால்
புத்த நல்லா யோசிச்சு சொல்லுங்க
புத்தகம் அதுக்கப்புறம் பால் ஆ ஆ
புத்தங்கம் பாலா அ காம்பினேஷனே நல்லால்ல
டைரி மில்குங்க சரி டைம் ஆயிடுச்சி வைக்கறேங்க புது ம் பால்னா டைரி மில்க் புரியுதா டைரி மில்க் ஓகேவா சரி வைக்கற ஆ ஆ செரிங்க